டார்ஸ்
டேய் இப்போ எனக்கு நண்
டேய் ஆஹ பேக்கிரவுண்ட்ல ஏதோ சவுண்ட்டு கேக்குது அதுமாறி கே பேசுனா கால் இதுவாகாதுடா
இப்போ
நார்மலாவா நார்மலாவா நார்மலாவா சவுண்ட்டு கேக்குது
ஒண்ணும்ல்ல
என்னா சவுண்ட் அது என்னா சவுண்ட் அது ஆ அவுரு அதுவும் தெளிவா சொன்னாரு பேக் கிரவுண்ட்ல ஏதனா கிளியரா கேக்கணுமா ஃபோனுக்கு
உம் டே எனக்கு நம்பிக்கையே போயிச்சுடா எத்தினி பேரு கிட்டடா ரெக் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நின்னு ஒன்னுமே யூஸ் ஆவுல கேக்குற டிகிரியும் இதெல்லா ஒ கெமிஸ்ட்ரி தரன்றா இங்கிலீஷ் தரன்றா மேக்
அதாம்பா அம்மா மார்க்கு எடுக்கல்னா கேஸ்ட் அது மாரி வந்துச்சுன்னா அதா இப்ப தலையெழுத்தே நம்மளுக்கு
சொன்னாங்ளா யாரன்னா
டேய் ஆஹான்டா அத்தான்டா உண்ம மார்க்கு இல்ல
மார்க்கு அவே கேக்றது எவ்ளோ தெரிமாடா
ஆ
சொன்னனே முன்னூத்தி தொண்ணூறு நானூறு
டேய் இப்போ இதுவுக்கு கட் ஆஃப் ஏய் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கடா
என்னன்டு
இன்ஜினியரிங் நெக்கிறே ஓசிக்கு வந்து நம்போ எர்நூறு வினா மூணு சப்ஜெக்ட் போறோல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா அதுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு எடகனுமா ஓசிக்கி
நூத்தி தொண்ணூத்தி ஏழா
ஏழு புள்ளி அஞ்சு
உனுக் நீயா பாத்துக்கோ சந்தோஷே நீ ஏ சொல்ற
அப்பில்லனா எரநூறுக்கு ரென்ற மார்க் கம்மியா இருக்கணு ரென்ற மார்க் தா கம்மியா இருக்ணுமே அப்போ தா ஓசில க சீட் கெடைக்கு அண்ணா யுனிவசிட்டில
மனசாச்சி ஓட இருக்கடா நீயே ஏ பாரா டேய்
நூத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு பாத்துக்கோ அப்போ எப்டின்னு அது ஒன்னுமே பண்ண முடியாதுபா
செ அன்னிக்கி மட்டு எனக்கு அந்த ஒடம்பு செரி இல்லாம போயிருந்தா அம்பேத்கார்ல அட்டன் பண்ணி கச்சிட்டு இருக்குண்டா செகேண்ட் ஷிஃப்ட்ல கெடச்சிருக்கண்டா எல்லாருமே என்னோட கம்மி மார்க் டா செகேண்ட் ஷிஃப்ட்ல
ஆ செகண்ட் ஷிப்ட்ல ஆம்மாம்மா செகண்ட் ஷிப்ட்ல அதுமாரிதா கெடக்குமா மார்க் கம்மியா வந்தா செகண்ட் ஷிப்ட்ல கெடைக்குமா
ஆமா அவ ஈஸியா கச்சிட்டு இருக்கண்டா எனக்கு அட வேஸ்ட்ரா வேஸ்டா போச்சுடா இன்னா பண்றதுன்னே தெர்ல இப்போ
சூழ் சூழ்நெலப்பா
எ ஏய் எனக்கு எனக்கு மட்டு ஏன்டா அந்த மேரி கடைக்கிற மாரி வந்து அன்னிக்கு போயிட்டு இன்னி மாரி நடக்கணு இனிமே நடக்காம இருந்திருந்தா கூட பரவால்ல
நல்லவங்ளுக்கு தா நல்லா கடிக்கு
சந்தோஷே இந்த மாதிலா பேசாதடா
மன்சு கஷ்டமாக்குதா
நானா நாடா பண்ண அங்க அன்னிக்கி போயிட்ருப்பேன்டா அந்த மாரி வாமிட் தல சுத்தல் இல்லன்னா
ம் ம்
எங்கன்னா கூடோ நானா தெரிமா பண்ணி இருப்ப ஒடம்பு நல்லா இருந்து இருந்தா உங்ககிட்ட சொல்டு சீக்கிரமா வந்துறண்டான்னு சொல் ட்டு வியாசர்பாடில எறங்கி போயிட்டுருப்பேன்டா
ஆ ஆ
காலேஜு என்னன்னு பாத்துட்டு வந்துருப்பே
அ அப்டியே கூட அங்க ந வெயிட் பண்ணியிருப்போ
ஆனா இப்டி நடக்குனு நா எதுர்பாக்கல்டா
சே இன்னு கொஞ்சோம்ட்டு சீக்கிரமா போய்ருந்தா கூட இன்மே ரீசன் ஏதாவ்து சொல்லிருந்து அட்டன் பண்ணிற்கலாம்டா
நீ எங்க ஸ்டேஷன்லெ தூங்கிட்டு ஸ்டேஷன்ல தூங்காத இருந்தா கூட போய்ட்ருகலா
ஏ முடிய்லடா நடக்கத்துக்கே ஒர் அடி கூட நா எடுத்து வைக்க முடியல எனர்ஜி சுத்தமா போய்டுச்சு தண்ணி கு வா தண்ணி குடிச்சா அத கூட வாமிட் பண்ணிர்றே நானு
ம் ம் எதுமே ஒடம்புல சத்தே இல்லாம யாருன்னா தொணைக்கி இருந்தாகுடொ அப்டியே கைத்தாங்கலா கூட்டுனு போய்ட்டு இருப்பாங்க
ஆ டேய் நீ உடு நாங்க அந்த அந்த துணிகடைல இன்னு அந்த ஜெஸீத சாக்ஸ் எடுக்குற காட்டி இப்ப நீ இதுக்கு போய்டு இருக்கடா சென்ட்ரலுக்கு
முடியலடா என்னால அங்க இருக்க முட்ல உக்கார முட்ல ஒரு மாரி தல சுத் த்தி அது எப்டி ரோட்ல இப்போ மெட்ரோனா கூட உள்ள போய்ட்டு கொஞ் நேரோ ரெஸ்ட் எடுத்ருக்கலா கொஞ்சோ வெய்யிலு இருக்காது ஜில்லுன்னு இருந்திருக்கு கொஞ்சோ அதா அங்கியே ரெஸ்ட் எடுக்கலாட்டு போய்ட்டே போய்ட்டு ஃபேஸ் வாஷ்ல்லா பண்ணிட்டு
ஆ
போய் உக்காஞ்சிட் தா ஒடம்புல சுத்தமா முடில எ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்புறே வந்து கூட்ன்னு போடா முடியலடான்ட்டு
ஆ
அவ லாங்கு அவனால வர முடியாது அவ ஃப்ரெண்ட்ஸ் அண்டெல்லா சொல்லி பாத்தா அவ ஃப்ரெண்ட்ஸ் எவனுமே அந்த நேர பாத்து இல்ல
ஆ ஆ
சேரி யாரு வர்ல கொஞ்ச நேரோ அப்டியே அங்கேயே படுத்துட்டு அப்றோ பொறுமையா போலான்ட்டு கொண்நேரோ அங்கேயே படுத்து தூங்கிட்டே படுத்ததுல அப்டியே பேய் ஏஞ்சி போனே போறதுக்குள்ள எங்க காலேஜ் முடிஞ்சிட்டுக்குது
அதுதா நெறைய பேரு இருந்தாங்களாடா
என்னடா பண்ண முடியு மூஞ்
பிரசிடென்சி காலேஜ்ல வில்சன் போனானாமே
ஆ
ஒம்போது மணிக்கு போன நாலாயிர பேர் இருக்காங்களா அட்மிஷனுக்கு
நந்தனம் காலேஜி இச்சரா அப்ப ஆயரோ பேரு நா அதுல ஏ ய எர்ணுத்தி சில்ற்றன்னு குப் டுந்தாங்க நா அதுல நானூத்தி சில்ற அந்த டோக்கன் வாங்கிருக்கறே டோக்கன் படி தா கூப்டுவாங்களா
ஆ ஆ
எல்லாருக்கு ஒன்னலருந்து ஒரு ஒரு டோக்கனா குடுத்துருவாங்களா அந்த டோக்கன் நம்பர் கூப்பறப்போ போணுமா போய் கவுன்சிலிங் அட்டென் பண்ணுமா
ஆ அதா
நந்தனம் போயிங்கு அடுத்த நாள்தா வந்துருப்பே அந்த அளவுக்கு பெரிய கூட்டோ சொல்றானுங்க அங்க பசங்க ப்ரோ கெடைக்குமானே தெரியில ரொம்ப கஷ்டமாயிருக்குது இத்தினி பேர்ல கெடைக்குது ம்
நந்தனோ காலேஜு எனக்தெரிஞ்சு கெடைக்கிறது வேஸ்ட்றா அந்த காலேஜுனா
ஃபர்ஸ்ட்டு அப்டின் இருந்துசுடா இப்ப நெறைய பேர் வந்து சேர்றாங்கடா இந்த காலேஜுல ஏன் தெர்ல ப்ரெசிடன்சில எடுத்துவ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரசிடென்சில ட்ரை பண்றோங்க அங்க கெடைக்கலேன்னா அம்பேத்காரு நந்தனம் போய்ர்றாங்கப்பா அங்கேயு கெடைக்கிலனாதா பச்சையப்பாஸ் போயிர்றாங்க பச்சையப்பாஸ் வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட்ல கெடை குடுக்குறேன்டாங்க
ஆ ஆ
கவுர்மெண்ட்ல வராது மேனேஜ்மெண்ட்டு அங்க வேற கோயடா மாத்திட்டாங்க ஆளுங்கள பசங்க வேற அட்மிஷன் வேற இல்ல அங்க அதிகமா
கோயட்டு மாத்துனா கூட எடுத்த ஒட்னே பர்ஸ்ட்டு இயர்ல்ல கோயட்ல யாரு வரமாட்டாங்க தெரியுமா பஸ்ட்டு
தெர்ல ஏன்னா கோயடா மாத்துறனால தா அந்த ரேட்டா
திட்டாங்கடா ஓகேடா கோயட்டு மாத்திட்டாங்கோ இப்ப நீ வீட்ல எப்டி ஒத்துப்பாங்க அந்த கா அந்த காலேஜ் சொன்னல அந்த லோக்கல்ல எல்லாருக்கு தெரியு அந்த காலேஜு எப் டினு
ஒத்துக்குனாங்க
டேய் பொண்ணுங்கல சொல்றேன்டா சேத்து வுட்றதுக்கு ஆ இப் நீ உனக்கு தெரியு உம் பொண்ணு நீ அந்த காலேஜுல அனுப்புவியா இப்பதா கோயட்டு மாத்திகிறாங்கோ ஆ அதே மாரி எல்லார் எந்த வீட்ல யோசிக்க மாட்டாங்களாடா எட்த்தவனையோட பச்சாப்பாஸ் அம்ச்சுவுட்ருவாங்க ஓ ஒன்னு வீட்ல கூட மதிக்காம இருக்கும் பாரு ஊர்ல புள்ளிங்கோ மாறி சுத்திக்கினு அத்தா போவு நிலவு பண்றதுனா கூட அத்ததா பண்ணு
நா ஒன்னு
ஏ ஹா நீ ஆனா டே நீ எதுனா ஓவரா பேசுனா கத்தி எட்த்து டூல்ஸ் உடு செதர உடு தெரியுமா தெரியாதா
ம்
உன்னியே ரூட் எடுக்கு மா நீ வேன்னா நெட்ல பேசாமலயே காலி நீ ஓட வுடுவங்க ஸ்டேட்ஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனா உன்ன
எல்எஞ்ஜி கெட்சா நல்லாதா இருக்குன்னு எதிர்பாக்குறோ
அதா சீட்டு தந்தா நா அந்த சீட்டு நீ கேட்டுப் பாக்க வேண்டியதா
இல்ல அவன்ந்து வந்து பி சி பி சிலதா கெடைக்கு அப்பக்கூட
நீ போய் மொத்துல பி சி எம் பி சி மாத்தினு வந்துருயா எஸ் மாத்திருக்கியா எஸ் சிதா பெட்ரு
எஸ் சியா அந்த மாரிலா நா மாத்த முடியாதான்டா அப்டி காசு குடுத்து மாத்துனா கூட மாட்னா ஜெயிலா
ஹப்பா பரவால்ல விடு ஜெயில்கூட போய்டு ஜெயில்ல குட ஜாலியா இருக்கு
தெரியாதனமா அம்பேத்கர் காலேஜ்ல அங்க இருக்குற சரோன்டிங் கேட்டே சார் இந்த மாரி இதா கேஷ்ட்டு மாத்தின்னு வந்தா குடுப்பீங்களான்டு அதுல தம்பி ஜெயிலுக்கு போய்டுவ கம்முனு போப்பா வெளியன்ட்டு காலக்கிரு கலாய்சி சிரிக்கிறாங்கடா அங்க இருக்கிற ஸ்ட ஸ்டாப்ஸ் எல்லா இவே சிரிச்சது பத்தாம பக்கத்துலருக்கிறவலா சொல்லி காம்ச்ட்டு சொல் சொல்லிட்டு சிரிக்க வக்கறா எல்லாருமே சிரிக்கிறானுங்க எனக்கு ஒரு மாரியாய்ச்சி அப்டியே
ஓ அப்ப எல்லாமே விசாரிச்சுட்ட
என்னாண்ட்டு
அதா இது மாரி மாத்தலமா எல்லாமே
எல்லாமே கேட்டு முடிச்சிட்டே அவங்கிட்டே டிபார்ட்மெண்ட் இனிமேல்தா மாற முடியுமா உள்ளே சேந்தருக்கப்றோ அப்டின் எதுக்குமே வாய்ப்பில்ல
உள்ள அஹா நீ என்னா குரூப் சேந்துட்டாலு அப்றோ மாற முடியாத வேற சப்ஜெக்ட்டு
ஆஹா அது வந்து அந்த சப்ஜெக்ட்ல யாரன்னா வர்லன்னா இல்லைன்னா டி சி வாங்கிட்டு போனா அப்போ வேணா மாத்தி வுடுவாங்கலா
நிசாந் வந்து பி எஸ் சி கெமிஸ்ட் எடுத்துக்குறா அவன சொல்ட்டாங்கள உன்ன மாத் தி வுட்டற பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு எப்புறா மாத்துராங்க அவன மட்டு
நா அச்சு சொல்ட்ட வாய்ப்பு இல்ல
அதா சொல்றே நானு
சா அவெ வந்து அ அந்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல யாரனா வெளிய போன மட்டுந்தா மாத்த முடியும்மா அப்டி இல்லனா அவொள்தா மூணு வருஷோ அவர் அதா படிக்ணுமா
ஆ பி எஸ் சி கெமிஸ்ட்ரி தானா
பத்து பைசா லாயக்கில்லாத டிகிரி டா இது
ஸ்ரீ ஆகாஷ் அவோ அண்ணங்கூட அந்த குருப்புதான எடுத்துக்குறா
ஶ்ரீ ஆகாஷா ஶ்ரீ ஆகாஷ் ஆமா ஆமா அவங்க அண்ணே
அந்த குரூப்தா
ஶ்ரீ ஆகாஷ்க்கு போனோ போனா கேட்டா கெசுக்சு
அதுலதான்டா கேஸ்டுக்கு பாத் தந்திருக்குறா கேஸ்டுக்கு அத்தின சீட்டு நிமிந்துட்ருக்கு
பி எஸ் சி லா எல்லா காலேஜ்லையு மீந்து போய் கெடக்குது கேஸ்ட்டு பி சி பி சி பி சி
பி சி கம்மிரா இருகதுலே
அ கேஷ்டு நெறைய மீந்து போய் அர சீட்டு மீந்து போய் காட்றாங்க இப் ப கூட பி சி க்கு இருக்குது அம்பேத்கார்ல நா பி சி யா இல்லையே என்னா பண்ண முடியு எதும் பண்ண முடியாது
கர்ட்டுதா
எல்லா எ தல எழுத்துறா இங்க வந்து மாட்டினு காலேஜ் காலேஜா அலஞ்சுனு அவன இவன கேட்டு கெஞ்சி கிஞ்சி ரெக்கமெண்டேஷன்ல கேட்டு எத்துன வாட்டி காலேஜுக் அலஞ்சிருப்ப அந்த காலேஜ் இந்த காலேஜுன் ட்டு பேசி சேத்து உட்ருவானுங்கனு நம்பிக்கையா போவம்பா ரெக்கமெண்ட்ல அங்க போனா கேட்ட டிகிரி வாங்கி தந்திருக்க மாட்டானுங்க வேற ஒரு டிகிரி பேசி வாங்கிருப்பானுங்க படியாண்டா எதாவ் ஒரு டிகிரிய படிக்கிறத உட்டுட்டு அதா வேணு அதா வேண்ணுனுவ அப்டின்னா ம்